ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
சொல்லுபா என்ன பண்றீங்க
என்ன பண்ற ஒண்ணு பண்ல
செரி செரி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு நீயி
ஆ சாப்ட்டே
என்ன செஞ்ச
நானா நா வந்து இது அ பேரென்ன அ ம்
ஆமா
ஆ கொழம்பு மாரி வெச்சோ
கொழம்பு மாதிரி அப்டினா கடஞ்சியா இல்லாட்டி
முசத்தா
ஓகே ஓகே நா வந்து ரெண்டு வேக வச்சு கடயுவாங்க தெரியு தெரியு நானு வந்துட்டு ஃபஸ்ட் மிச்செல்லா அப்டிதா பண்ணுவே எங்க அம்மா வீட்லயு அந்த மாரிதா சொல்லிக் குடுத்தாங்க அ எ நா அந்த மாரிதா ரெசிபி தெரியு அது வந்துட்டு என்ன பண்ணுவேனா குக்கர் வச்சு அந்த அந்த தட்ட பயிறு கழுவி அதுல போட்டு தக்காளி வெங்காயோ பச்ச மொளகா கருவேப்பில கொஞ்சோ சீரகோ போட்டு வேக வச்சு வேக வச்சுட்டு அப்றோ மறுபடியு வந்துட்டு வெங்காய மெளகாய போட்டு தாளிச்சு ஊத்துவே கடெஞ்சு கடெஞ்சு அந்த மாரியே செஞ்சுட்டு இருந்தே அதே மாரிதா அதே மாரிதா என்னோட ரெசிபிஸ் எல்லாமே வந்து பச்ச பயிறு ஆ கொள்ளு இதெல்லாமே இதே மாரி தா எல்லாமே வேக வச்சு கடெஞ்சு இது பண்றது அது போக சாம்பார் சாம்பார் எப் எப்போமே கா காய் எல்லாமே ஏதாவது போட்டுதா வெப்பே அப்ப இந்த இந்த மாரி தா வீக்லி போயிட்டு இருக்கூ இந்த டைம்மு பேங்ளூர் போயிட்டு வந்தேனா ரொம்ப ரொம்ப நாளா அந்த தட்டப்பயிரு கொழம்பு வெக்கோணு அப்டினு சொல்லிட்டே ஆக்சுவலி நம்ம கடஞ்சது வந்து பருப்பு தட்டப்பயிறு பருப்பு கடையல் அப்டினு சொல்லுவாங்க கொழம்பு வெக்கோணுனு சொல்லி ட்டு அப்றோ ஹ கொழம்பு வச்சே இதுல வந்து டு புளி ஊத்த மாட்டாங்க புளி ஊத்தாம கொழம்பு அது எப்டினா வெங்காயோ தக்காளி சீரகோ இதைய மூணு போட்டு வணக்கிட்டு அரச்சுக்கோணு அதுலயே கொஞ்சொ தேங்கா வெங்காயோ தக்காளி
அது வணக்கி அத அரச்சுக்கணுமா
ஆ வணக்கி அரச்சுக்கோணு அதுலயே தேங்காவு போட்டு அரச்சுக்கோணு
ஆ
அப்றோ வந்து தட்டப்பயிர் நைட்டே ஊற வச்சு வேக வச்சி எடுத்துக்கோணு
ஓ
அதுல வந்துட்டு நம்ம காயீ முருங்கக்கா கத்திரிக்கா உருளக்கெழங்கு எது வேணாலு போட்டுக்லா கத்ரிக்காதா என்ஹேன்ஸ் ப நல்லாவ இருக்கு அப்டிம்பாங்க இந்த மூணு காயுப் டுக்கலா அப்பறொ வந்துட்டூ மறுடியு அடுப்புல வெ வடசட்டிய வச்ட்டு எண்ணெய ஊத்தி கடுகு போட்டு இல்ல சோம்பு போட்டு வெங்காயோ ஒண்ணு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு ஒரு பச்ச மொளகா போட்டு வணக்கி அந்த மசாலாவ ஆஹ் சாரி காய்கறி இருந்துச்சுனா காய்கறி போட்டு கொஞ்சொ ந வேகற வரைக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷோ வேகற வரைக்கி வெந்தவரப்பு அந்த மசாலா அரச்ச மசாலாவ அதுல போட்டுட்டு கடைசியா கொஞ்சோ இந்த தட்டப்பயிரு வேகதானே வச்சிருக்கோ சோ வந்துட்டு லாஸ்ட்ட எறக்கும் போது ஒரு பத்து நிம்ஷ் மின்னாடி போட்டு நல்லா கொதிக்க வச்சி எடுக்கோணு அதுல வந்துட்டு மஞ்சத்தூளு உப்பு அ தனியா தூளு ஆ மெளகாத்தூளு இதெல்லா போடணூ
மா
உம் நல்லா இருக்கு
ஓகே ஓகே
தட்டாப்பயே ஆக்சுலி இது கலிக் கலீக்கூ பாசிப்பருப்பு இதுலந்து களீ எல்லா இருக்கல் தெரியுமா களி களி சொல்லுவாங்க தெரியுமா ராகிக்களி அதுக்கெல்லா நல்லா இருக்கு
சேரி செரி
பாசி பருப்பு வந்துட்டூ இப்ப கடையல் மாரிதா செய்வே கெட்டி பருப்பு கொஞ்சொ ஆமா கெட்டி பருப்பு மாரிதா செய்யிவே அது வந்துட்டு எங்க வீட்ல யாருக்கு புடிக்காம போயிச்சு நா எங்க வீட்ல எல்லா இருக்கும் போது சாப்டுவோ நல்ல ம அது வந்து எங்க வீட்ல வந்து நைட் டின்னரா வந்துட்டு ரைஸ் வச்சு எப்பவாவது மாவில்லாத சமயத்துல ரைஸ் வச்சு அந்த அந்த இது வச்சி ஏதாவது பொரியல் செய்வாங்க நைட்டுக் கு அப்போ எங்க அம்மா செய் காக்கு கைப்பக்குவோ செம்மையா இருக் கு அதுல நெறைய தக்காளி போட்டு ம் பச்ச மெளகா போட் டு நல்லா கடஞ்சு நல்லா வெப்பாங்க எனக்கு ரொம்ப புடிக்கு அது டைம் ரசமெல்லா வைப்பாங்க அது எல்லா உ ரசம்னாவே எ
பாத்து பாத்து பாத்து பொறும பொறும பொறும
இல்ல ரசம்னாவே என்னனு கேப்பே எங்க வீட்லலா இருக்கும் போது இப்பல்லா எனக்கு சாம்பார் இதல்லாம் வெறுத்துடுச்சு ரசம் கொஞ்சம் வெச்சல் வை வைக்கலாம் அப்டின்ட்டு ரசம் தா மெயினா வப்பேன் நா இப்போ எனக்காகவே மட்டும்தா ரசம் வப்பே
ஓ இது கொள்ளு இந்த மாரிலாம் சமப்பீங்களா
ஆ கொள்ளு கடையல் தா செய்வேன் அது கடையல் தா செய்வே ஆ பருப்பு வேக வைக்க மறந்தது கொள்ளு வந்துட்டு அதுதான் கொல்லு வந்துட்டு அதா தண்ணி போட்டு குக்கர்ல தான் வேக வைப்பே பச்ச மெளக க்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கடஞ்சிட்டு வெங்காய் மொளகா போட்டுதா தாளிப்பேன் அது தாளிப்புக்கு மட்டு
ஓ
இதுன்னா அது பச்ச பயிருக்கோ ஆமா ஆமா தாலிப்புக்கு இதுக்கு ஒண்ணு குடுக் மாட்டே வெங்காய மொளகாய் போட்டுதான் தாலிப்பா அவ்வளவுதான் ரொம்ப எல்லா இல்ல பச்ச பச்ச மொளகா பூண்டு ஆமா
ஆ
பச்ச மெளகா பூண்டு வெங்காயம் இதுதா மெயினா போடுவே பச்ச பயிறுக்குதான் இந்த தனியாவும்மு சீரகம்மு இடி இடிச்சு அந்த தாளிக்கும் போது போடுவாங்க பச்ச பயிறு கடையர்த்துக்கு
நா இப்பதா இது கேள்வியே பாட்றே
போட்டா போ நா வந்துட்டு அந்த தனியாவும்மு அந்த சீரகம்மு வந்துட்டு இது போட அ போட மாட்டோ நாங்க எல்லாம் போட்டது இல்ல பச்சப்பயிறு அந்த மாரி எல்லா போட மாட்டோம் சும்மா சிம்பிளா தா வெங்காய் மொளகாய் போட்டு கெட்டி பருப்பு வப்போம் தெரியுமா கெட்டி பருப்பு ரெசிபிஸ் இந்த ரெசிபிஸ் எல்லா இந்த பாசிபருப்பு பச்சப்பயிறு ஆ தட்டப்பயிறு கொள்ளு இதெல்லாம் வந்து இந்த அந்த அந்த அதோட ரெசிபிஸ் தான் இதல்லாம் இப்ப இப்பதா யூடியூப் பாத்ததுனால இந்த பச்சபயிர்ல வந்துட்டு இந்த தனியாவுமும் சீரகமும் இடிச்சு போட்டா தாளிக்கும் போது நல்லா இருக்கும் அப்டின்னு சொன்னதுனால போட்டா அதுவும் வாய்க்கு வருதுன்னு திட்னாங்கன்னு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டே வாய்க்கு வந்தா அது புடிக்காது எங்க வீட்ல தக்காளி சாதம் எனக்கு ரொம்ப புடிக்கும் அதே மாரே அந்த தக்காளி சாதம் தக்காளி நறைய இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கும் சாப்பிட மாட்டாங்க அதுவும் புடிக் கக்காது அப்டின்பாங்க எங்க வீட்ல அ அரச்சூத்தினாலும் தக்காளி சாப்பாடு தக்காளி என்ன எனக்கு தக்காளி தா ரொம்ப புடிக்கும் அதுவுமே தக்காளி பச்ச எல்லாம் சாப் புடிக்காது தக்காளி தொக்கு தக்காளி சாதம் அந்த மாரி எல்லா ரொம்ப புடிக்கும்
ஓ நீ சொல்லிதா நானு இது கொள்ளு கடையறதே எனக்கு தெரியும்
அப்டியா அப்பறம் கொள்ளுல என்ன பண்ணுவீங்க
நாங்க கொள்ளு சட்னி செஞ்சுருவோம்
ஓ ஹோ செரி செரி சட்னி அதுவு ரொம்ப சிம் பிள் தாபா அது ஒண்ணு இல்ல நா அந்த கடைய இது வேக வக்கிறேன்ல்ல அதையவே எடுத்து அரச்சு அரச்சு த தாளிச்சு விட்ட கொள்ளுச்சட்னி அப்ப அது ரொம்ப பெரிய வே
அப்டில்லாம் பண்ண மாட்டோம் கொள்ளு வேக வக்கும் போதே கூட அதா நல்லா கழுவி நல்லா கழுவி கூட ப இது பூண்டு தக்காளி அதுக்கப்பறம் இந்த கொள்ளு கொஞ்சமா மஞ்ச தூள் போட்டு நல்லா வேகற மாரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோமா அதுக்கப்பறம் தனியா வடசட்டியில எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு இது இப்ப வணக்கணோ
என்னது
இதெல்லா எடுத்து அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சோ கம்மி பண்ணி தண்ணிய அப்டியே கொள்ளுலேயே ஊத்திட்டு அந்த தண்ணியில வந்து எனக் கருவேப்பல அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி அப்டியே போட்ரூணு உப்பு அதுக்கப்றோ
ஓகோ
தாளிச் அடிச்சி அ மிக்சிலியு அரை ல்லா ஆட்டாங்கல்லையு அரச்சுக்கலா அப்டியே செம்மையா இருக்கு அப்டியே சுட சுட சாப்
ஆனா ஆட்டங்கல்ல அரச்ச ஆமா
சுட சுட சாப்பாட்டுக்கு அப்டியே கொள்ளு போட்டு சாப்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு பாஸ்ட்
எம்ட் டேதிடாளா நாளைக்கு காலையில கொள்ளு சட்னிதா
அதுவு கூட நெய் ஊத்தி ஏதாவது ஊறுகா இருந்துச்சுன்னு வெய்யி வெச் ச்சு சாப்டினா அப்டி இருக்கு
செரி செரி சொல்லிட்டியல்ல நாளைக்கு செஞ்சுட்டா போச்சு
ஒரு சின்னதா சின்ன நெல்லிக்கா இருக்கும்ல
ஆமா
அந்த மாரி அந்த அளவுக்கு ஒரு புளி போட்டுக்கோ கொஞ்சமா சீரகமு போட்று அந்த தண்ணியில அவ்ளோ தா செம டேஸ்ட்டா இருக்கு ஒரு ஊறுகா மாங்கா ஊறுகா இல் என்னா லெமன் ஊறுகா வெச்சு சாப்டே அவ்ளோதா
ஆ செரி செரி செரி செரி
அப்புறம் தக்காளி வந்து தக்காளி சோறு செய்வாங்க அப்பறம் எங்க அம்மா வந்து தக்காளி ஊருகா செ ய்வாங்க நா அந்த சீசன் தக்காளி சீசன் அப்போ
எங்கம்மாவு செய்வாங்க தக்காளி சீசன் வந்துச்சுன்னா இப்ப இல்லாதுலா செய்யறது இல்ல ஆந்திராவில இருக்கும் போதெல்லா செய்வாங்க ஆந்திராவில இருக்கும் போது தமிழ்நாடு வந்ததுக்கு அப்பறோ கொஞ்ச நாள் கூட செஞ்சிட் இருந்தாங்க அந் தக்காளி ஊர்கா அவுங்க வந்து அந்த தக்காளி ஊறுக்காவ சாப்பாட்ல போண்டுச் போ போ சுடு சாப்பாட்ல போட்டு பெனஞ்சு சாப் ப்பிடுவாங்க சூப்பரா இருக்கு எம்மியா இருக்கு ஆ செம்ம டேஸ்ட் அது சுடு சாப்பாட்டுல பெணஞ்சு சாப் ஆ சூப்பரா இருக்
எங்க அம்மா நா இப்ப ஊறுகா அம்மா தக்காளி ஊறுகா செய்யலா இல்லன்னா தக்காளி ஊறுகா செய்றேன்னு சொன்னேனு வையே ஏ ஹஸ்பன்ட் கிட்ட சொல்லிருவாங்க நீங்க பாத்து இருந் துக்கோங்க அந்த பிள்ள இனிமே கொழம்பே வெக்காது சோறு மட்டு செஞ்சிரு அவ்ளோதா தக் காளி ஊறுகால பெசஞ்சு சாப்ட சொல்லிரு அப்படின்டு நா அதுக்குதா செய்வே வேல மிச்சோ அதுவும் இல்லாம செம்ம டேஸ்ட்டா இருக்கு இ இவங்க கிட்ட இவங்க அது என்ன தக்காளி ஊறுகா நல்லா இருக் காது இவங்களுக்கு யாரும் செஞ்சு குடுத்ததுல்ல சாப்டது இல்லையா கட ஊ கடையில தா வாங்கி சாப்டு இருக்காங்க அது நல்லாலனாங்க ஓவரா பில்டப் பண்றா அப்டின் நெனச்சுகிட் டாங்ளா சொன்னாங்க சாப்டோன அப்பறோ அவிங்கலியு அடிக்ட் ஆக்கி வுட்டே அதுக்கு எப்ப தக்காளி ஊறுகா செய்வ எப்ப தக்காளி ஊறுகா செய்வ கொழம்பு எது இருந்தாலுமே அந்த தக்காளி
எப்டி செய்வே உனக்கு தெரியுமா ரெசிபி
ஆ இப்போ ஒரு கிலோ தக்காளி எடுத்துக்கிறீனா ஒரு கால் கிலோக்கு மேல சின்ன வெங்காய எடுத்துக்கோ
செரி
சின்ன வெங்காய உரிச்சு நல்லா எடுத்துக்கோ அதுக்கப்றோ இஞ்சி பூண்டும் கொஞ்சோ இஞ்சி ம் நல்லா கொஞ்ச பெரிய துண்டா அதாவது பூண்டு ரெண்டு கட் டி எடுத்துக்கோ இல்லன ஒன்ற கட்டி எடுத்துக்கோ அதுக்கு தவுந்த மாரி இஞ்சி அதுக்கு அப் ப்றோ சீரககோ அதுக்கப் அதுல ஒரு ஒன ஒரு ரெண்டு நெல்லிக்கா இருந்தா எவ்ளோ புளி இருக்கு
ஆ
அந்தளவுக்கு புளி அதுக்கப்றோ உப்பு இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த வெங்காயோ சீரகோ அதுக்கப்றோ பூண்டு இஞ்சி அ இந்த இதல்லா சொன்னன்ல இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஆட்டி எடுத்துருணு அதுக்கு ஆட்டாங்கல்லு ஆற்றினா இப்டி ஆட்டி எடுத் துற்லா அப்றோ அதுக்கப்றோ தக்காளி ஒரு வேல ஆட்டாங்கல்ல ஆட்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஜூஸ்சல்லா புழிஞ்சு தனியா வச்சுட்டு அந்த இதியு மட்டு போட்டு ஆட்ணு இது ஒரு அளவு பேஸ்ட்டு ஆயிடுச்சுன்னா தனி னியா அந்த கல் போட்டு ஆட்ணு இது இந்த தக்காளி ஒரு அந்த ஜூஸும் கூட போட்டு அந்த ஆட்டி வச்ச வெங்காய பூண்டு தா ஹலோ கேக்குதா ஆ அந்த வெங்காயம் பூண்டு இதல்லா இருக்குல்ல அதையும் மறுபுடியு போட்டு ஒர் ரெண்டு ஆட் ஆட்டி எடுத்து வச்சிருணு அதுக்கப்றோ நல்லெண்ண ஊத்தி தனியா ஒரு வடசட்டில கொஞ்சமா ஒரு பத்து இலன்னா ஒரு பன்னெண்டு இருக்கற வருத்து எடுத்து வச்சக்கணு இல்லனா ஒரு பதினஞ்சா எடுத்து நல்லா வறுத்து நல்லா பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோ எண்ண நல்லெண்ண ஊத்தி கடுகு போட்டு அதுக்கப்றோ இந்த தாளிச்சத எடுத்து ஊத்தி கூட அப்பயே மொளகா போட்டு ஆட்லா அது கைய் எரியுங்கற னால நீ வர மொளகாய் தூள் இருக்குல்ல கடையில விப்பாங்கல்ல அந்த மொளகாய் தூளு ஒனக்கு எவ்ளோ வேணுமோ அவளோக்கு சேத்தி இது பண்ணிக்கோ ஆ அப்றம்
ஆ ஆ
போட்டுக்கோ மஞ்சத்தூள்லா எது தேவ இல்ல அதுக்கப்றோ அந்த இது பவுட்ரு இருக்குல்ல அந்த வெந்தய பவுட்ரு கொஞ்சோ பெருங்காயமு போட் ட்டு நல்லா கிண்டி வுட்டு ஆ கடுகளம் ஆமா வெந்தயப்ப ஆஹா அதல்லா போட மாட்டோ ஆஹா
வெந்தய பவுட்ரும பெருங்காய தூளும
ஆ அதெல்லா எல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வுட்டு அடுப் ப்புல சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க அப்பப்ப போய் தெறந் தெறந்து பாருங்க நல்லா தண்ணில்ல வத் த்தி நல்லா இப்ப நீ ஒரு கிலோ போட்டினா கொஞ்சந் தா இருக் கெடைக்கு நல்ல வ தண்ணில்லா சுண்டி எண்ணெய்லா நல்லா பிரிஞ்சு வந்துரனு அதுக்கப்பறோ எடுத்து வச்சு சாப்பிட்டு பாரு சுடு சாப்பாட்டுக்கு அய்யோ அப்ப அவ்ளோ இருக்கு செம்ம டேஸ்ட்டா